கேக்குதா
ஆ இப்ப கேக்குது அப்ப வந்து உங்க வாய்ஸ் கரெக்டா வரல
அப்டிங்களா மேம் ஓகே ஓகே மேம் சொல்லுங்க மேம்
அதா நா வந்து புக்கு படிச்சிட்டு இருந்த நீங்க எப்டி மூவி முடிச்சிட்டீங்களா
ஆ மூவி முடிச்ட்ட மேம் முடிஞ்சிசு
ஓ
ஆ எஸ் மைம்
வேற ஏதோ புதுசா
ஓகே எனக்கு வந்து யூஸ்வலா நா ஒரு நா வெஜிடேரியன் தா
அப்படியா
அதனால எனக்கு வெஜ்ஜில பண்ணீரு அப்புறம் இந்த மேகி பீஸா அந்த மாதிரி நிறைய புடிக்கும்
ஓ
அப்புறம் இந்த இதெல்லாம் ரொம்பவே வாங்கி சாப்பிடுவே
ஓகே ஆனா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்புடுவீங்க போல
ஆ ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்பவே சாப்பிடுவே
அவ்ளவா சாப்டாதீங்க மேம்
ஏன் அது பழகி போயிருச்சிறனால சாப்பிடுவே ஆனா இப்ப கொஞ்சம் குறை லைக் இந்த மாதிரி சிப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வந்து குறைச்சிட்ட பிஸ்கட் அந்த மாதிரிதான் சாப்பிடுவேன்
ம் இது வந்து நான் வந்து என்ன சாப்பட்டு ட்டுட்டு இருக்கன்னா கொள்ளு பருப்பு இருக்குல்ல
ஆமா
இட்ஸ்ஸ குட்ஃபார் ஹெல்த் மேம் அதா நா சாப்புட்டுருக்க
இந்த மாரி பருப்பு அதெல்லா அவ்ளோக்கா சாப்புட மாட்ட
ஓக்கே மேம்
அத்திந் அந்தளவுக்கு இதெல்லா புடிக்காது எப் எப்யாச்சு வேணா சும்மா இந்த சுண்டல் அது வேணா மட்டு சாப் இது அவ்ளோதா இல்லன
டெய்லி இத டெய்லி சாப்பிருனு ஏன் கேட்டீங்கன்னா என் பாடி மெயின்டென் பண்ணிட்டு இருக்கே
ஆ அவுங்களுக்கு அது கண்டிப்பா நீங்க பாக்ஸ்சர்னால அந்த மாரி
உம் அதா அதா மேம் டெய்லி சாப்பிடுவே அப்புறோ அந்த பச்ச பயிறு இருக்குல்ல அது வந்து துணியில கட்டி மொள கட்டி சாப்பிடுவே
அதுல சுத்தமா சாப்படுறதே இல்ல நால்லா
ஆக்ச்சுவலா அவங்க சாப்பிடுங்க மேம் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த்
நா ஹெல்துக்குன்னு பாத்தா சும்மாதா காய்கறிக அது மட்டுதா சாப்பிட அவ்வுளவுதா வேற எதுவு இல்ல
அப்புறோ நீங்க வந்து ரொம்ப எதிர்காலத்தலயு ரொம்ப ஹெல்த்தியா இருப்பீங்க மேம் இதெல்லா சாப்பிட்டீங்கன்னா
அது தா எனக்கு சுத்தமா இதெல்லா பாத்தாலே புடிக்காதனால சாப்பிட மாட்டே
சேரி நாந்தாங்க
ஒரு சில நாள்வந் எதுவு நல்லத்தா செஞ்சான்னா வேணா வேற சாப்பிடுவே இல்லைன்னா
உம் ஓ ஒரு தடவ சாப்பிட்டு பாருங்க என்னோட என்னோட வேண்டுகோள்
ஸ்டில் நா ஒன்ஸ் ட்ரை பண்ணுரே நா யூஸ்வலி இந்த வெளியில இருக்கிறதா நறையா சாப்படுறனால அது அவ்ளவுக்கா டேஸ்ட் வர்ரதுனால புடிக்காது
மேம் வெளிய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லா அதிகமா சாப்பிடாதீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் கேட்டிங்கன்னா அந்த அஜினா மோட்டோன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குதுல்ல அதை வந்து எல்லாத்துலேயு ஏட் பண்ணிட்டு இருக்காங்க
அது இருக்கு
உம் அதனாலதா சொல்றே வெளியே நா சாப்பிடவே மாட்டேன் எப்பவுமே
நா வேணா வாரத்துல ஒரு ரெண்டு நாள் போவே என்னைக்கோ ஒரு நாள் ரொம்ப இருந்தா வீட்டுல வேணா வாங்கிட்டு வருவாங்க
ஆ பிர்ரெட் கூட பிரரெட்டு கூட மில்க் பிரட் சாப்பிட மாட்ட வீட் பிரட் தா சாப்பிடுவே
அவ்ளோ ஹெல்தியாலா சுத்தமா எனக்கு வீட் பிரெட் இதெல்லா பாத்தாலே பிடிக்காது அந்த கலரே ஒரு மாரியா இருக்கு மில்க் பிரெட்டு தா எப்போமே
நா வந்து எப்டின்னா அதாவது ஏதோன்னு ஹெல்தி ஒடம்புக்கு ஹெல்த்தியா ஏதோ ஒன்னு சாப்புட்டே இருப்ப மேம்
நா ஒடம்புக்கு எதெல்லா கேடு அது மட்டுந்தா சாப்டுவே
அது மோஸ்ட்டா பாணி பூரி எல்லா சாப்டுவீங்க போல ஆ
பானி பூரில்லா ஆல்மோஸ்ட்டு ரொம்ப புடிக்கு
வடக்கன்ஸ் போட்ற பானிபூரி ஆ ஏங்க அதெல்லா சாப்ட்றிங்க
எங்க வீட்டு கீழ இருக்கநாலா அதெல்லா நெறையவே சாப்புடுவே நெறையா காம்பிடிஷனலா போடுவே அதுலல்லா
ஓ எவ்ளோ எவ்ளோ பிளேட் நீங்க சாப்ட முடியு உங்னால
நா இதுவரையு நாப்பது பானிபூரி சாப்ட்டுருக்கே ஒரேடியா
ஓ நாலு பிளேட் அப்ப சாப்ட்ருக்கீங்க கரெக்ட்டா
இல்ல ஒரு பிளேட்ல அஞ்சுதா குடுப்பாங்க
ஓ அஞ்சுதா குடுப்பாங்களா நா பானிபூரி எல்லா சாப் டே ரொம்ப நாளாச்சு மேம் அதனால எனக்கு எவ்ளோ குடுக்குறாங்னே தெரியாது இப்போ
ஒரு பிளேட்ல அஞ்சோ ஆறோதா குடுப்பாங்க
ஓகே ஓகே மேம்
கடைய பொறுத்து
ம் நானு வேணா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாக்குறே மேம்
ஆ பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு
சூப்பராருக்கு ஆனா பேட் ஃபார் ஹெல்த்
அதுல என்ன பூரி வந்து ரவைல செய்றாங்க உள்ள உருளக்கழங்கு இருக்கு தண்ணி வந்து இது கொத்தமல்லி புதினா ஆமா
ஆ அவுங்க எப்டி செய்யறாங்கன் தெரிமா உங்ளுக்கு
ஆ ஆக்சுலி இவங்க வந்து ப்ராப்பரா அவங்க வடக்கணன் சொல்ல முடியாது நம்ம ஊரு சேந்தவங்கதா ஆனா இந்தி பேசுவாங்க அவங்களைக் இது ரொம்போ டைமா தெரினால நல்லா ஹைஜீனா தா செய்வாங்க அவங்க
ஓகே ஓகே மேம்
மாரி அப்டே பல்க் பல்காலா செஞ்சு கொண்டு வர மாட்டாங்க ஒரு லிமிட்டட் அளவுக்கு தா செஞ்சு கொண்டு வருவாங்க
ஓ
அதனால அவங்கிட்ட போய் சாப்டுவே
ஓகே ஓகே மேம் முடிஞ்சளவுக்கு மோஸ்ட்டா ஹெல்தியாவே சாப்புடுங்க உங்க ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு அதிகமா எது ப்ராப்ளம் வராது மேம் அதா நா சொன்ன
நா ட்ரை பண்ணுவே ஆனா சுத்தமா எனக்கு புடிக்காதனால அவ்ளோ க்கா ஒன்னு சாப்ட மாட்டே ட்ரை பண்ணுவே ஒரு சில நா ஆனா அது ஒரு மாரி டேஸ்ட்டே இருக்காதனால அப்றமோ புடிக்காது
ஓகே ஓகே மேம்
நா இந்த இதுலலா பாத் திங்னா இந்த சாக்லேட்ல அந்த ப்ரோட்டீன் மாரி அதெல்லா வேணா ஒரு சில நாள் சாப்டுவே
சாக்லேட்லலா எதுமே கெடையாது
சாக்லேட்னா
சொல்லுவாங்க அதுவா
ஆமா அதுதா அதா இப்போ அது ஒரளவு நல்லாருக்கு இந்த ஓட்சு அந்த மாதிரி ப்ரௌனி அதெல்லா செய்வாங்க அதெல்லா வேணா சாப்றோ கொஞ்சோ ஹெல்த் தியா
ம்
இல்ல கொஞ்சோ நட்ஸ் சீட்ஸ் கொஞ்சோ சாப்டுவ
ஓகே மேம் மேம் உங்களுக்கு விவசாயம் புடிக்குமா
புடிக்கு யார் விவசாயனாலதா நம்ம எல்லாத்துக்கு உயிரே இருக்கு விவசாயனாலதா நம்ம இங்கல்லா
எல்லாமே சாப்புறோ
அதுதா விவசாயோ இல்லனா நம்மளால வாழவே முடியாது
அதா அதா அதாவது என்ன சொல்ல வர்ரனா மேம் விவசாயோ புடிக்குங்றீங்க கர்ட்டா அந்த மாரி அவுங்க ஹார்வெஸ் பண்ற இதுவு நீங்க சாப்டுங்க ஹெல்த்தியா இருக்கு அப்டின் நா சொல்ற
ஓ அப்டி சொல்ல வரீங்க நீங்க
அ ஆமா
அவுங்க ஹார்வெஸ்ட் பண்ற வெஜிடபிள்ஸ் அதெல்லா சாப்டுவேன் ஃப்ரூட்ஸ் அதெல்லா நெறையவே சாப்டுவேன்
வெஜிடபள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லா ஒன்னுமே கெடையாது மேம் இந்த தானியங்கள் அதுலதா எல்லாமே இருக்கு நெறையா இருக்கு
தானியங்கள்ல ஒரு ஒரு சும்மா பச்ச பயிரு, கடல அத மட்டுந்தா சாப்டுவேன்
பச்சப்பயிறு, கடலை ஆ பொட்டுக்கடலை அப்றோ தட்டப்பயிறு ப எல்லாமே கொள்ளு பருப்பு எல்லாமே சாப்பணும் மேம்
கொள்ளு தட்ட பயிரு அதெல்லா அவ்ளக்கா புடிக்காது ஆனா கிரீன் வெ ஜிடபிள்ஸ் வேணா சாப்டுவேன் லீஃப் வெஜிடபிள் லைக்
ம் ப்ரோக்கோலி அந்த மாரியா ப்ரோக்கோலி அந்த மாரியா
அந்த மாறியெல்லா இல்ல நம்ம நாட்டு முருங்க கீர அந்த கீ அப்டிதா
ஓ வீட்டு பக்கத்துலயே வெளையறதுனால பொறிச்சு சாப்ட்டுருவீங்க ஆ
பாலாக்கு கீர
ஆ
அதெல்லா சாப்டுவேன்
ஓகே ஓகே மேம் அப்றம் மேம்
நீங்க எப்பக்ஷடி வெஜிடேரியனா நான்வெஜிடேரியனா நீங்க
நான் வந்து ரெண்டுமே சாப்டுவேன் மேம் ஆல் இன் ஒன் ஏனா நான்வெஜ் கண்டிப்பா நா சாப்ட்டே ஆகணும் மேம்
ஆமா உங்க
ம் மோஸ் மோஸ்டா நா பீஃப்தா சாப்டுவேன்
ஓ
ம் பீப் சாப்புடுவே அப்பறோ
ரீனுக்காக பன்னீர் சாப்புடுவே அப்டி நெறையாவே ஓ
பன்னி
பண்ணியாதா தெர்யு தெரியு
ஆ நெறையா மோஸ்ட்டா அதா மேம் நா சாப்புடுவே சிக்கன் மட்டன் மக் ட்டன் சாப்புடுவே சிக்கன் மீன் எல்லா சாப்டவே மாட்டே
ஏ அப்படி
ஆமா மேம் சிக்கன் மே மீன்லலல்லா பாத்தீங்கினா மீன்ல கூட மீன்ல கூட ஓகே நல்லாதா து பண்றாங்க எதோ கலப்படமல்லா பண்ணாம ஆனா சிக்கன்ல ரொம்ப கலப்படம் பண்றாங்க ப்ராய்லர் கோழி
ஓ எனக்கு எத்
சிக்கன் சாப்படவே மாட்டே மேம் புடிக்கே புடிக்காது சிக்கன் எனக்கு
எனக்கு இந்த விஷயத்துல அவ்வளோதான் சுத்தமா ஒண்ணுமே தெரியாது எல்லாம் என் பிரரெண்ட் சொல்றன கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளவுதான்
க்கிங்கள சொல்லித்தரோ
என் ஃப்ரெண்ஸு அப்படிதா சொல்லுவாங்க
என்னமேட என்ன மேடம்
என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படித்தான் சொல்லுவாக சொல்லித்தர சொல்லித்தர அவங்க ப்புமே சொல்லும்போது அவர் மாரி வாந்தி எடுக்கற மாரி ஆகுறனால அவங்க அப்படியே பேச்சையே மாத்திருவாங்க கூடாலாம் சாப்பிடவும் மாட்டாங்க அவாய்டு தான் பண்ணுவாங்க அவங்க தா என்ன விட்டு யாரு வெளியவு போனாங்கு போனா ஒட்டுக்கா போற்னால வெஜ்ஜாதா போவோ எல்லாளு
ம்
இல்லனா நான் வரமாட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சனால அந்த மாரி இடங்கள தான் கூட்டிட்டு போவாங்க
ஏ
யோகென்
அவங்களுக்கு புது புதுசா அவங்களுக்கும் உங்கள மாரி தான் இருச்சு சொல்லி தராது இப்ப அவங்களுக்கே பழகி போயிருச்சு
ஓகே மேம் செரி ஹலோ
நப்ப ஒரு பஃபைவ் மினிட்ஸ்ல கூப்பறட்டா எங்க அம்மா வந்திருக்காங்க ஒரு பஃபைவ் மினிட்ஸ்ல
ஆ ஓகே மேம் ஓகே மேம் பேசிட்டு கூப்புடுங்க உம்
ஆ சரி